ஹலோ
ஹலோ
ஆ வணக்கோ
வணக்கம்மா நல்லாருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கம்மா நல்லா
ஆ நல்லா இருக்கே
ம்
உங்க வீட்ல குடும்பத்துல எல்லா நல்லா இருக்காங்களா
எல்லாரு நல்லா இருக்காங்க உங்க குடும்பத்துல லெல்லோருங்க
ம் எல்லோரு நல்லாருக்கோ எனக்கு ரெண்டு பொ ஒரு பொண்ணு ரெண்டு பைய
ஆ
எல்லா ஓரளவுக்கு எஜுகேஷனோட இருக்காங்க படிச்சிருக்காங்க
ம் என்ன படிச்சிருக்காங்க
பொண்ணு வந்து பி எஸ் சி பயோகெமிஸ்ட்ரி படுச்சிருக்கா
ம்
பைய வந்து எம் எஸ் சி ஐ டி
ம்
இன்னொரு பைய வந்து எம் சி ஏ
எம் சி ஏ முடுச்சிட்
ஆ படுச்சிருக்காங்க
ம் வேலைல இருக்காங்களா
ம் பொண்ணு மத்தரொ டீச்சர் ட்ரைனிங் எடுத்துட்டு எதோ வேல பாத்துட்டு இருந்தாங்க இப் இப்ப இல்ல உடம்பு சரியில்லாதனால
ம்
பையனுங்க ரெண்டு பேரு வேலைக்கு போய்ட்டு இருந்தாங்க வேணான்னு சொல்ட்டு பிஸ்னஸ்ல எறங்கியிருக்காங்க
ம் இருந்த வேல விட்டுட்டாருங்க
விட்டுட்டாங்க பிசினஸ்ஸு அவங்க வந்து ஒழைப்பு நம்பி வாழ மாட்டேன்றாங்க
ம்
கொஞ்சம் தெம்பா உடக்காந்துக்குன்னு சாப்லாம்னு நினைக்கிறாங்க
உம்
பிசினஸ்ன்னா அவுங்க இஷ்டத்துக்கு போலா வரலாம் அந்த வேலன்னா அவுங்க சொல்ற நேரத்துக்கு போனும்னு கஷ்டப்படுறாங்க
அப்டியா ம் பிஸ்னஸ்லல்லா பரவால்லையா
ஓரளவுக்கு பரவால
ம்
ஓரளவுக்கு பிஸ்னஸ்ஸு ஏதோ ஓரளவுக்கு பாத்துக்குறாங்க
ஆ செர்
இருந்தாலு கொஞ்ஜோ சின் சின் பெரியவனுக்கு கொஞ்ஜோ கஷ்டொந்தா
ம்
நெறையா கடன் வாங்கிக்றா
ம்
அது பிஸ்னஸ்ஸுனாவே அப்டி தான கொஞ்சோ வாங்கி குடுக்கனு செய்யனு ஆமா அ சின்னவன்து வந்து ஓரளவுக்கு பரவால்ல ஒறவாய்டாங்க
ம்
பொண்ணு வந்து ஏதோ வேல செஞ்சு சாப்டுட்டு இருக்கறாங்க
ம் எல்லார்க்கு கல்யாணொ
ம் எல்லாருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு கொழந்த குட்டிங்களும் இருக்காங்க ஹலோ
ஆ சொல்லுங்
கொழந்த குட்டியு இருக்காங்க
பொண்ணுக்கு வந்து ஒரு பொண்ணு பையனு
ம்
உன்னொரு பையனுக்கு வந்து ரெண்டு பையனு
ம்
உன்னொரு பையனுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பைய
ம்
ம் ஓரளவுக்கு சமையல் ம் போய்ட்டு இருக்குது ரொம்ப கஷ்டம் இல்ல ஓரளவுக்கு இதோ இருக்கொறோ நாங்க ஆமா நீங்க எப்டிங்க
நாங்ளும் என் ஒரு பொண்ணு ஒரு பையன் எனக்கு
ம்
அ பொண்ணுங்க வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்கா
ம்
பி ஏ செகண்ட் இயர் படிச்சிட்ருக்கா
அ
சென்னையில படிக்கிதா
ம்
ம் ம் பையே வந்து பதினொன்னாவது வகுப்பு படிச்சிட்
ம்
பத்தாது முடிச்சுட்டு பதினொன்னாவது வகுப்பு படிச்சுட்டு இருக்கா இப்ப
ம் நல்ல மார்க் எடுத்தாங்களாம்மா
ம் ம் ஆவ்ரேஜாதா இருக்கா
செர் செர் நல்லா படிக்க வைங்க
ஆ எங்க வீட்டுல பிசினஸ்ஸு வியாபாரந்தா
ம்
கட வெச்சுட்டு இருக்காரு
ம்
ஆ அவரு இந்த சரக்கு போய்ட்டு வந்து இங்க லோக்கல்ல தா பண்றாரு கட வெச்சு
ஓரளவுக்
ஆ நா எதாச்சு வேல அது இதுன்னு பாத்துட்டு இருப்ப வீட்டு வேல பாத் உனக்காக ரெடி பண்றே இப்பதா ஒன்னு ரெண்டு ஹலோ
சொல்லுங்க
நானு டைலர் வேல பாத்துட்ருக்கே எதோ ஒன்னு ரெண்டு தெச்சுகிறே பசங்கள கவனிச்சுகங்க
ப்ளவுஸ் தெக்கிறீங்ளா
நெறையா என்னது மட்டும் வேற அளவு இருந்தா எதாச்சும் ஒன்னு ரெண்டு அவ்ளோதா
ம் ஹும் சேர் செரி ஆ
நா ஏ செலவுக்கு நான் சமாளிச்சுக்குவே
ஆமா ஆமா இப்பெல்லா கொஞ்சோ ஓரளவுக்கானா ஒரு ஒரு அவங்கவுங்க தெறமய அவங்கவுங்க கையில எடுத்துக்கிட்டா தா வாழ முடியு
ம் ம் நீங்க அப்டியே எதாச்சு ஒண்ணு பாக்கலான்ட்டு பாத்துட்டு இருக்
இல்லன்னா ரொம்ப கஷ்டோ தர்மா
ஆமா என்னது ஜாயிண்ட் ஃபேம்லி தா கூட்டு குடும்பம் தா
அ
பசங்க எங்க அக்கா மாமு மாமியா மாமனார் இருக்காங்க இவரு பெரியவரு நாங்க எல்லா பாகப்பிரிவின ஆயிடுச்சு தனியா வந் துட்டோ
ம்
ம் நாங்க ஏ பையே எங்க பொண்ணு எங்க வீட்டுக்கார் நாங்க நாலு பேர் தா இருக்
ம் கூட்டு குடும்பமா இருக்குறப்போ எதாவது கஷ்டமா இருந்து தெரிஞ்சிச்சா உங்களுக்கு
ம் ஆமா எனக்கு சண்ட சச்சரவு வரதுக்குள்ளதா தனிப்பட்ட முறைல வந்து அ ஒத்து போகல கொஞ்சோ ஃபஸ்ட்டு அப்புல்லா இல்ல நல்லா
சேர் சேர் இல்ல கூட்டு குடும்பம் நல்லதா தனியா இருக்கறது நல்லதாங்க
ரெண்டுமே யூஸ்தா அப்டேபா பாலூ கொஞ்சோ கொழந்தைங்களுக்கு பெரியவ்ங்க கிட்ட இருந்தம்ன்னா ஒரு ஆதரவா இருக்கு
ம்
நம்ம எங்காச்சு போய்ட்டு வந்தா அவுங்ககிட்ட விட்டுட்டுபோறது
ம்
ம் பசங்களா கவனிச்சுக்குவாங்க நம்ம இல்லாத நேரத்துல இல்ல ஒரு காச்சல் வந்துட்டா படு னா அவுங்க செஞ்சுக்வாங்க ஹெல்ப்பா இருக்கு இப்ப தனியா வந்தா அப்றோமா நாம்லேதா எல்லமே
இப்ப கூப்ட்டா வரமாட்டாங்ளா
அ எல்லாத்துக்கு கூப்பட்ணு அவ்ளோவா வரமாட்டாங்க எதோ வருவாங்க போவாங்க அவ்ளோ
கூப்புடுங்க நீங்ளு அவுங்க கஷ்டத்துக்கு உதவுறீங்க இல்லைங்ளா உங்க கஷ்டோனா நீங்க கூப்ட்டு வெச்சுக்க வேண்டிதுதா இதுல போய் என்ன இருக்குது
ம் ம்
ம் நம்ப கஷ்டோ அவுங்க பாக்கணு அவுங்க கஷ்டோ நாமளு பாக்கணு
ம் அதுலதா பாத்துக்கறோ வராங்க டெய்லியு வராங்க வீட்டாண்ட வந்து போய்ட்டுதா இருக்காங்க
ம்
ஆமா
நேரம் ஆய்ட்ச்சாங்ளா
இல்ல இல்
ம் செரி புள்ளைங்கள உங் நீங்க சின்ன கொழந்தையா வளக்குறப்போ எதாது அடிப்பட்டது
ம் ஆ அடிபட்டுருக் அ பண்ணீருக்கு அதுமாரி வெளில வெளயாடிட்டு இருக்கும்போது என்ங் பொண்ணுக்கு
என்னா
எதோ ஒரு பைய அடிச்சிட்டு கண்ணுக்கீழ
ஆ
அங்க ரத்தமா வந்தது
ம்
மறக்க முடியாத விஷ்யோ இன்னமு அந்த தழும்பு அப்டியே இருக்கு என்னமோ ஆ தையல் போட முடில அந்த எடத்துல அப்டியே வெ ச்சு அழுத்தி வெச்சு பே பேண்டேஜ்மாரி போட்டு விட்டாங்க அந்த தோல்மாரி அது கீழ கிழிச்சிட்டு வந்துரு
அ அ
ஆ அதுல அப்டியே வெச்சு பேஸ்ட்டுமாரி பண்ணி விட்டாங்க
ம்
தையல் போட முடியாதுன்னு அந்த தளும்பு இன்னு இருக்கு அப்டியே இருக்
ம் ஹும் ரொம்ப நாளாச்சு அந்த காயோன்ன
ஆமா பத்து வர்ஷோ ஆய்ருக்கு பத்து வர்ஷோ ஆயிடுச்சு பத்து வர்ஷத்துக்கு மேல நா போன பரு சின்ன வயசுல நடந்தது
ம்
இன்னமூ அப்டியேதா இருக்
வேற எதான்னா ஆ சொல்லுங்க சொல்லுங்க
பையனு அதே மாரி வண்டி கீழ தள்ளீட்டு வெர்லே தண்ணிக்கிணா மூணு வய்சு இருக்கும் போது அந்த வெரல் அப்டியே கட் ஆய்ருச்சு ஆ கொஞ்சந்தா அந்த இன மட்டுந்தா மாட்டிட்டு இருந்த மாரி இருந்தது அவ உடனே ட்ட சர்ஜரி பண்ணி நரம்பெல்லா அப்டியே ஜாய்ன் பண்ணி ம்நாருக் நல்லா வந்துருச்சு
எவ்ளோ நெறைய செலவழிச்சாங்க அதுக்கு
ஆ அப்பவே எப்போ பத்து வருஷத்துக்கு முன்னவே அது பத்து பதினோரு வருஷத்துக்கு மின்ன
ம்
அப்போ ஒரு இருவது இருவது அஞ்சாயிரம் ஆச்சு
ம்ஹும்
ஐ சி யூ ல போட்டு
ம்
தெரீல அப்டி ரெண்டா ரெண்டு ஆ ரெண்டு வலது கை வலது கையி கொஞ்சோ தா மாட்டிட்டுருந்தது
ம் ய ஹா
எழுதுற வெரலுவே பென் பேனா வச்சு எழுதுற வெ வெரலு
ம் ம் ம்
கொஞ்சமா மாட்டீட்டிருந்ச்சு அத வச்சு அப்டியே ஜாயின் பண்ணி ஆப்ரேஷன் தேட்டர்ல் வெப்போ வூட்டு மயக்கோ குடுத்து அது பண்ணி நார்மலா வந்துட்டு எந்த ஒரைல உணர்ச்சி இருக்கு நல்ல அந்த வெரல வச்சு நல்லா எழுதறா
இப்போ பய் எத மதுல பேனா வச்சு எழுதுறப்போ ஏதாது தொந்தர தெரியுதா அந்த
இல்ல எந்த தொந்தரவும் இல்ல நல்லா து இதாயுடுச்சு நார்மலா ருக்கான் ஆஹ் க்ளீரா நார்மலா ஆயிருச் அட்டன் டைம் உடனே போயிட்டு ஆ ஒடனுகுடனே போயிட்டு செய்யறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் குடுக்குறதுனால ஆ நார்மல் ஆயிருச்சு நார்மலா இருக்கா இப்ப அந்த வெரலு
தொந்தரவு எதுவும் தெரீல அது வரைக்கும் நல்லத்தான் ஆஹ்
தொந்தரவு ஏதுமில்லே நல்லா ருக்கு ஆனா சின்ன கொ கொழந்தைங்கள வளக்கறதுக்குள்ள ரொம்ப பாடாப் பட்டுட்டோ முடிச்சிட்டோ ஒண்ணு போனா ஒண்ணு ரொம்ப வால்த்தனம் பண்ணுவாங்க
ஆஹான்
அந்த இதுல எல்லாம மறக்க முடியாத நினைவுகள் அது எங்க பொண்ணு ஒண்ணு எங்க பையனுக்கும் மாத்தி மாத்தி ரெ ஓன் பேரு எதாச்சு பண்ணிக்வாங்க ம் ம் வேணுனே
அதா சின்ன கொழந்தைல உங்க பசங்களுக்கு அம்மா கிம்மா வந்திருக்குதா
ஆ வந்திருக்கு ரெண்டு பேருக்குமே வந்துரு
ரெண்டு பேருக்குமே வந்திருக்குதா ம்
வந்திருக்கு எல்லா பட்டு எழுந்துட்டோ எல்லா
ஆரோக்கியத்துக்கு ஊசி எல்லாத்துக்மே தடுப்பூசி அதெல்லா
ஆ அதெல்லா கரெக்ட்டா போட்ருக்கே தடுப்பூசி எல்லாமே போட்டுட்டு தா வந்துருக்கோ
சேர் சேர்
அந்தந்த வய்சுல அந்தந்த வய்சுல எந்தெந்த ஊசி போடணுமோ அந்தந்த ஊசி கரெக்ட்டா அத போட்டுட்டு வளத்துட்டு வந் து ஆனா நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியால அடிக்கடி காய்ச்சலு அது இது ஆஸ்பட்லு ஆஸ்பட்லு ஆஸ்பட்லு ஒரு ஒரு நாம் அளவு வர வரைக்கு ஹாஸ்பட்லு ஹாஸ்பிட்டல்ன்தா திருஞ்சிட்டிர்ந்தோ ஏதாச்சு ஒதுக்கி இப்பயே கொஞ்சோ தாங்குற சக்தி இருக்கு அந்த கொஞ்சு வய்சு வந்ததுமே தாங்கர வய்சு கொஞ்சு இரு ஒரு பதினஞ்சு வய்ஸ் வந்தாலே கொஞ்சோ தாங்கிக்கிறாங்க எது இருந்தா
இப்பவு கூட பின்னாலலா கொஞ்சு நல்லா இருக்குனா கொஞ்சோ அதிக சக்தியான உணவ குடுக்கணுமா ஹலோ ஆ பின்னால நல்லா இருக்கணுனா இடுப்புக்கு உறுதியா உளுந்து கஞ்சி அந்த மாரி சாமான்மலா கொஞ்சோ நல்லா குடுங்க
ஆ
புள்ளைங்கள நல்லா பாத்துக்கோங்க ரொம்ப நன்றி
உளுந்து வேக வெச்சுலா குடுப்பாங்கல பொண்ணுங்களுக்கு கர்ப்பப்பை நல்லா இருக்கு கருப்பு உளுந் து வேக வச்சு அதெல்லா சாப்
இடுப்புக்கு அது செஞ்சு குடுக்குற்துக்கு சரியா டைம் வக்கிற்தில்ல அடிக்கடி எள்ளு சட்னி பண்ணி குடுங்க
ம்
எள்ளு சட்னி பண்ணா நல்லது அதாவது கல கடல கடலப்பருப்பு ஆட் பண்றத விட அந்த எள்ளு கொஞ்சோ சேர்த்துக்கினு அப்பப்போ சட்னி இட்லி தோசைக் செஞ்சு குடுத்தீங்ன்னா ஒடம்புக்கு போன மாரி இருக்கு எள் கு நல்லா சாப்புறதுக் சுவையாவு இருக்கு
சேரி சேர்
பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாளுக்கு அந்த எள் தூள் பண்ணி
ம்
சாதத்துல கூட கலார் கொஞ்சு கொஞ்சு குடுங்க
ம்
அதூ ஒடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தின் சொல்றாங்க
சரிம்மா சரி சரிம்மா தூங்கலா ஆ நன்றி
ம்
செரிம்மா சொன்னதுக்கு நன்றி வச்சிட்